ஹலோ
ஹலோ சார் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க மேடம் நா பேச உங்களுக் கேட்குதா
ஆ கேக்குது
ஓகே ஓகே எந்த இப்ப ந நாய்ஸ் எது இல்லேல்ல
இல்ல
ஓகே மேடம் நா பேச இருந்த தலைப்புக்குள்ள போகலாம்
ஓகே சார்
தலைப்பு என்னன்னு சொல்டீங்ளா மேடம்
ம் சொல்லுங்க சார்
அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஆ பேஷண்ட்டா இருக்கிறது சிரமமான விஷயமா இல்ல அட்டன்டரா இருக்கிறது சிரமமான விஷயமா அப்படின் அந்த மாரி பேசலாங்ளா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ மேடம் கேக்குதுங்ளா ஹலோ
ஹலோ எனக்கு கேக்குது சார்
மேடம் பே அமைதியாே கே பேசா பேசாம இருக்கீங்க அமைதியா
கேக்குது கேக்குது எனக்கு கேக்குது சொல்லுங்க
நீங்க நா சொல்லிட்டே ஆ நீங்க கேக்குதா கேக்குதான்னு அவள கத்திட்டு இருக்குறே நானு இதுலயே ஒரு நிமிஷோ போயிடுச்சு
ம் சரிங்க சார் அதாவது பேசண்டா இருக்குறது வந்து ஒடல் ரீதியா அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கு ஆனா அட்டன்டர கது அட்டெண்டரா இருக்குறவங்களுக்கு மன ரீதியா ரொம்பவே கஷ்டோ இருக்குன்னு நா நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
எனக்கு வந்து இப்ப அட்டென்டரா இருக்கிறதுதா மேடம் ரொம்ப சிரமான விஷயோ இது எப்டின்னு கேளுங்க நா வந்து நெறைய பேருக்கு அட்டென்டரா இருந்துருக்கே நா ஒன்னு அங்க ஃபேமிலில எல்லாரு என்ன பண்ணுவாங்க என்னதா தூக்கி உள்ள போட்டுருவாங்க ஏன்னா வந்து நா அங்க வந்து டாக்டர் கிட்ட தெளிவா பேசுறே நர்சுங்க கிட்ட தெளிவா பேசுறே அவங்க குடுக்குற மருந்தெல்லா நல்லா தெளிவா பாக்குறே சொல்லி இப்ப என்ன பண்ணுவங்க என்ன தூக்கி தூக்கி அட்டெண்டரா போட்டு விட்டுருவாங்க இதுல என்னன்னா ஆ பேஷ ண்டா இருக்கறவரு அவரு பாட்டுன்னு அமைதியா படுத்துருவாரு குறிப்பா எங்க அம்மால்லா பாத்தீங்கன்னா வயசானவங்க அவங்க ஏதாச்சு ஒரு பிரச்சனன்னு அவங்க ஹாஸ்பிடல் போறோ அப்டின்னா அவங்க அந்த பெட்டு விட்டு எந்திரிக்க மாட்டாங்க நமக்கு ஒரு ஸ்டேஜிலே இது எப்டி தெரியுமா இருக்கு ஏதோ அவங்க என்னவோ ராஜ வாழ்க்கை வாழ்ற மாரியேவு நம்ம என்னவோ வந்து வேலக்காரே மாரியே இருக்கு என்னன்னா கையலயே அசைக்குவாங்க அத எடு இது எடுன்னு பாங்க தலவாரி விடுப்பாங்க அங்குட்டு அந்த யூரின் பேக் எடுத்துன்னு போய் ஊத்து அப்டிம்பாங்க யூரின் வருதுன்பாங்க அந்த சோப்ப எடுன்னுபாங்க அப்பட அந்த எச்ச துப்பு றதுக்கு அந்த பெட் பேன எடு அப்டின்பாங்க
ம்
ஐயோ அதுக்கெல்லா வந்து ரொம்பவு பொறும வேணுங்க ஆ
ம்
பொறுமைய விட்டு போயிடுச்சு அப்டின்னா வாழ்க்கையே வெறுத்து போய்டுஅந்த இடத்துல ஆ எனக்கு ஒரு நேரல்லா வந்து வந்து கத்தாத அது கொறையா போயிடுச்சு அழுவாத கொறையா போயிடுச்சு சொல்லுவா ஏ அந்த மாரிலா நெலம வந்துருக்கு அட்டெண்டரா இருந்து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
அதுநீங்க உங்க சூழ்நிலை எப்டி இருக்கீங்க அப்டின்னு தெரிஞ்சிக்கிதுகாகதா நா இந்த தலைப்பே சொன்னே ஆ நீங்க எப்டி அங்க இருக்கீங்க எப்டி போய்ட்டுருக்கு
சார் அது வந்து ரீசண்டா அப்பாக்கு ஒடம்பு முடியாம போச்சுது ஆனா ஒடம்ப முடியாம போச்சு அது எதனால ஆச்சுதுங்கறதே தெரியல ரொம்ப நாங்க கிராமோ இருக்குறதுன்னா சொந்த ஊருக்கு வந்துருந்தே கோடை விடுமுறைக்காக வந்துருந்தே ஆ சும்மா சளி பிடிச்ச அப்பாவுக்கு இருமுறாங்க அப்டின்னு சொல்லிட் டு பக்கத்துல ஹாஸ்பிடல் போயிருக்கோ இப்ப வந்து இல்ல சளி புடிச்சு இது இருமல் இல்ல அதுக்கு மேல யூரின் சரியா போகல அதுக்கு பிறகு ஆ நைட்டு தூக்கோ வரமாட்டேங்குது இருமிட்டே இருக்குறாங்க நைட்டு ஃபுல்லா இதெல்லா பிறகு சொல்லி டாக்டர்ட்ட அடுத்து ஃபர்ஸ்ட் சளிக்காக சும்மா சாதாரண சளிக்காக ஊசி போட போறாங்க அதுக்கு அடுத்த விஷயோ இத சொல்லி கேக்குறோ அப்பறோ அப்பறோ வந்து பிளட் டெஸ்ட் எடுக்குறோ யூரின் டெஸ்ட் எடுக்கிறோ இதெல்லா எத்து பாத்துட்டு அதுக்கப்பற இதுல லங்ஸ்ல கொஞ்ச தண்ணி இருக்கு அப்டி சொல்லி வேற ஒரு ஹாஸ் பிட்டலுக்கு அனுப்புறாங்க அவங்க சரி நாங்க அங்க போறோ அங்க போய் பாத்தா ஆ என் கால் வீக்கதுக்கு லன்ஸ்க்கு தொடர்பு இல்லை இது எதோ இதய சார்ந்ததா இருக்கு அப்டி சொல்றாங்க அடுத்து ஆ இதுக்காக அடுத்த ஹாஸ்பிட்டல் தா நீ போகணு அப்டின்னு சொல்ல மொச்சல இன்னோறு ஹாஸ்பிட் டல் அணுகிறோ அந்த ஹாஸ்பிட்டல்லயு பாத்தா ஆஞ்ஜியோ பண்ணாங்க ஆஞ்ஜியோ பண்ணிட்டு இது ஆஞ்ஜியோ பண்ணதுல சில சின் சின்ன சின்ன அடைப்புகள்லா சரியாயிடும் போல இருக்கு அத தாண்டி இது கொஞ்ச பெருசா இருக்கறதால இனி பைப்ப பண்ணணுங்கிறாங்க அப்டிருக்கு மோச அடுத்த ஹாஸ்பிடல்ல இருந்து ஒவ்வொரு தடையு ரொம்ப பக்குபக்குன்ன ஆயிபோச்சு சார் அதாவது நா சும்மா விளாட்டுத்தனமா பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறே நா மட்டுந்தா கூப்ட்டு போறே நா சரி இல்லயா சின்ன விஷ் யந்தானேன்னு சொல்லிட்டு கூட்டு போறே அடுத்தடுத்து பாத்தா பெரிய பெரிய ஆ அடுத் து பெரிய பெரிய விஷயங்களா வரும்மோசல பர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பயந்துட்டே என்னாடா எப்டிலா இருக்கு ஆனா நம்ம பிரச்சனன்னு சொன்ன ஒடனே நம்ம வீட்ல இருந்து எல்லாரு சப்போட் பண்ணாங்க ஆனா அந்த எடத்துல கஷ்டமாருக் சும்மா விளையாட்டுத்த தனமா சின்ன பிள்ளத்தனம்மா எங்க அப்பா கையபுடிச்சி கூட்டு வந்துட்ட ஒண்ணு இல்ல சாதாரண விஷயந்தானே நா கூப்ட்டு போறே சொல்லி கூப்ட்டு வந்துட்டு அப்பற பாத்தா இவ்வளோ பெரிய விஷயமா ஆனோனே எனக்கு அதுவே ரொம்ப ஷாக்கு அப்பறகு கொஞ்ச கொஞ்சமா இப்ப அதுல வந்து கொஞ்ஜோ க மருத்துவர்கள்ல்லா குடுத்த தைரியத்துல ஓரளவு தைரிய ஆயிட்ட ஆ இன்னு அந்த அந்த எடத்துல இருக்குறே இப்போ கொஞ்ச ரிலாக்ஸ்கவே இருக்குறே ஆனா இது வந்து ஒடனே பண்ண மாட்டாங்கிறாங்க பண்ண மாட்ராங்க போலருக்கு கொஞ்ச ச நா வந்து இந்த பெரிய ஆஸ்பிட்டல்க்கு வந்து நா ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் மூணாவது நாள் ஆகுது இன்னு டூ டேஸ் கழிச்சு தா சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க போலருக்கு
ஆக்சுவலா இத இன்னோரு உண்ம என்ன தெரியுங்களா இப்போ இந்த ஆ ரா நம்ம வந்து விருப்பப்பட்டு போய் யாரு வந்து போய் சிக்க மாட்டோ அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு உறவுகள் மத்தியில வந்து நெறைய பேர் இருக்காங்க யார வேணாலு ஆப்ஷனா அது அட்டென்டரா போகலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம அந்த உறவுகலா நம்மல ஈஸியா சிக்க வைக்கு பாத்துக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்பதா அவருடைய போய வந்தது யா யார் அவங்க அப்டின் சொல்ட்டு தெரிய வரு
ம்
ஈஸியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஆம் அ பேக்கெட் போட்டு வெளியே வந்துடுவாங்க அவங்க ஆ எனக்கு அந்த வேல இருக்கு அந்த வேல இருக்கு எனக்கு இடுப்பு முடியல அப்டினுது யானே ஒரு பேஷன்ட்டு அப்பின்னு சொல்லிட்டு ஒவ்வொருதரா தல்ட்டு போவாங்க இப்ப நம்ம இதெல்லா கேட்டுட்ருக்கோ பாத்தீங்லா கடைசி நம்மதா மாட்டிக்குவோ அதாவது அப்டியா அப்படியானு கேட்டுட்ருந்தே பாத்தீங்களா அப்புட்றான் சொல்ட்டு நம்பளே புடிச்சி அடென்ட்ரா போட்ருவாங்க நா அப்படி தா சீக்குனே ஆக்சுவல நெறைய விஷயங்கள்ல அப்பறமேட்டு வந்து
ம்
இதல இன்னொரு வேடிக்க என்னானா வந்துட்டு நம்ம வந்து கண்முழிச்சு பாத்துட்டோ நைட்டுலா கண்ணு மூழ்ச்சிருந்துட்டுப்போ ஏ என் தா இந்தாலு பெட் தூங்கறது எப்டி இருக்கு அங்க போய் ஹாஸ்பிட்டல போய்ட்டு அவங்க பெட்ல படுப்பாங்க நம்ம கீழ படுத்து கது எப்டி இருக்கு ந்து வருவாங்க வந்து பாக்க வரும்போது சும்மா இருக்க மாட்டாங்க அ ஏனா சோன பேசிட்டு சொல்லிட்டு பேடுவாங்க அவங்க சொல்றத் தா வந்து இங்களுக்கு வேதவாக்கா பேஷண்ட்டா இருக்காங்கல்லயா அவங்க வேத வாக்கா இருக்கு நம்ம ஏதாச்சு ஒன்னு சொ சொல்றோ ஏ இப்படி துப்புறீங்க பாத்து துப்புங்க நா வந்து அத வழிக்கிணுமில்ல திருப்பி அத சொன்னோ அப்டின்னா வாடன் கிட்டலா வந்து என்ன சொல்ல வேண்டியதா அப்டின்னா அ த என்ன இவ திட்றாமா இவன என்ன திட்றாமா அவ அப்டின் சொல்லி அ கொறப்பட்டு போ கொறப்பட்றது இதுல நமக்கு என்ன வருத்தோ அப்டின்னா வரவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏ ஏ பாத் துக்குறாங்கள உன்ன யாரு அப்டின் சொல்லி சொல்ல மாட்டாங்க அவ திட்டுவாம்மா எல்லா திட்டுவான் சொல்ட்டு அவ என்ன பண்றது ஏத்தி விட்டு போயிட வேண்டியது இதுல இவ் வ வேலையு செஞ்சு வசமு வாங்கி கட்டிக்கணு அப்டின்னா அதா அட்டெண்டடரா இருக் கு நெலம தா ரொம்பவு தர்ம சங்கடமா இருக்கு
ம் ம் எனக்கு இன்னும் அந்த சூழ்நில அந்த சூழ்நில இன்னு அமையல அப்பா ஓரளவு எ மேல ரொம்ப கேர் அவ்ளவு நா நானு ஆ சரியதா பொண்ணுங்க பசங்க அப்பா மேல கொஞ்சோ பாசமாவே இருப்பாங்கன் வெச் கோங்கல அதனால ஒண்ணு அப்டி ஒண்ணு தெரில அவங்க நம்மக்கு நம்ம பொண்ணு நமக்கா கஷ்டப்படுறாளேங்கிறதா அவங்களோட எண்ணோ அதிகமா இருக்கு அ அதனால பஸ் ஸ்ட் நா மட்டு தா வந்த அந்த சூழ்நிலைய பாத்துட்டு என்னோட பிரதர்ஸ் அண்ண தம்பி ரெண்டு வேருமே ய பஃஸ்ட்டு ஏதோ சின்ன பிரச்சன அவ கூட்டு போயிருக்கான் நினச்சுட்டு இருந்தாங்க பாத்து பெரிய பிரச்சன எங்க போச்சுல ஒடனே அவங்க கூட வந்தாங்க இறந்துட்டாங்க இப்போ நா பாத்து க்கிற நா பாத்துக்கிறேன் தா சொன்ன அண்ண கேக்கல இன்னைக்கி கூட நா இருக் க இன்னு ரெண்டு நாள் எனக்கு அங்க இருக்க முடில அப்டி சொல்ட்டு அண்ணனு வந்துட்டாங்க அ ம்
பரவால்லா அப்டி இருந்தா அது பரவால்லா என்னலா எப்படின்னா இந்த எலி வளைல சிக்கு பாத்தீங்களா அதாவது ஒரு சின்ன இதுக்கு போய் மாட்னா மாரியே இருக்கோ கோ அந்த மாரியே நம்ம என்ன பண்ணுவாங்க அப்டின்னா கட்டங்கட்டி கட்டங்கட்டி கொண்டு போய் என்ன அட்டெண்டர்ரா உக்கார வச்சுட்டு வந்துருவாங்க நானு ஒவ்வொரு முறையு யோசிப்ப இந்த முறை நம்ம ஸ் க்கவே கூடாது அப்டின்னு சொல்ட்டு என்ன பண்ணு பயங்கரமாக ப்ளன் பண்ணுவ நா அதுக்கு முன்னணே என்ன ப்ளன் பண்ணிருப்பாங்க அவங்க அய்யோ அதனால தா சொல்றதே ஏ இதுல இன்னொன்னு என்னன்னா எனக்கு இதுல ஒரு நானு ஒத்துப்ப ஏ ஒத்துப்ப அப்டின் என்ன வந்து கம்பேர் பண்ணி வைப்ப இவங்க இந்த எடத்துல இருந்தாங்கன்னா இவங்க டாக்டர் சொல்றது புரிஞ்சுக்குவாங்களா அத ஒத்துக்குவாங்களா அப்டின்னுவாங்க சில நேரோ வந்து டாக்டர் எதா சொல்லுவாங்கன்னா அத மறுத்தி பேசுவாங்க அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர் வந்து பெட்ல சேரு அப்டின்பாங்க நா சேக்க மாட்ட அப்டின்ப சோ இதெல்லா வந்து அங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சிறமையான ஒரு திறமையான அங்க ஒரு ஆள் இருக்குணு அது இவ்ங்க செய்வாங்களா அப்டின்னு அ வந்து ஒரு கேள்விக்குறி வரு இல்லைங்களா அப்ப வந்து நா பண்றது டு வேற வழி இல்லாம செரி ஓகே நானே பாத்துக்கிற ஆவர்த்து ஆவட்டு அப்டின் சொல்ட்டு அப்டி முடிவெடுத்து பாத்துட்ருக்கோ அப்டின்றப்ப தா வந்து இந்த மாரியான சேட்டைகள்லா வரு எந்த மாரி அப்டின்ற மா அதாவ்து அ பின்னாடி பேசறது புறம் பேசறது அந்த பேஷண்டா இருக்கிறவங்களே வந்து நம்மள போட்டு செதைப்பாங்க நா அதா யோசி னே எங்க அம்மா கவர்மெண்ட் பெட்ல படுத்திருந்தது டீ எடிங்கிது டீ எடுன்றாங்க இட்லி எடுங்கறாங்க ஊட்டு அப்டிங்கிறாங்க கைல வந்து ட்ரிப்ஸ் ஏறிடிருக்கு ஆனா ஊட்ட முடியாது சாப்ட முடியாது சோ அதனால ஊட்டி விடு றாங்க ஊட்டி விட்றோ அப்புறமேட்டு வந்து இடுப்பு எலும்பு ஒடஞ்சதுனால என்னாச்சு சு அப்டின்னா நாஸ் நஸ் நகரக்கூடாது அதனா அந்த பண்ணே யூரின் பேக் போட்டுவுட்டாங்க அய்யோ அ ரொம்ப சிரமங்க அட்டெண்டரா இருக்கிறது கொஞ்சோ நம்ம கொஞ்சோ இதுவா இருந்துட்டோ அப்டின்னா நம்ளு ஒரு பேஷ்ண்டுனு நம்ளுக்கு பக்கத்தில பெட்ல படுத்தக்க வேண்டியதுதா அத நா எப்ப எங்கே போனாலு செரி அட்டென்டர் கிட்ட பாஸ் சொல்ட்டு வருவே பாத்துக்கங்க ஓரளவுக் பாத்துங்க நீங்களு பக்கத்து பெட்ல படிக்கிற மாரி பாத்துக்காதீங்க அப்டின்ட்டு வந்துடுவே நானு
ம் ம் இப்போதைக்கு அந்த சிரமு ஓரளவு இல்ல சார் அப்பா ஓரளவு சொன்னா கேட்டுப்பாங்க அதனால எனக்கு அந்தளவுக்கு பிரச்சன இல்ல அதோ இந்த தடவதா ஒரு மிஞ்சி ஒரு தட முடியாம போச்சு அப்ப அண்ணந்தா பாத்துக்கினா இப்போ இந்த தடவ தா நா ஊர்ல இருந்ததால ஆ செரி நா பாத் சேதி சப்போஸ் நா நா என்னோட ஊர்ல இருந்திருந்தேன்னா இந்த விடுமுறைக்கு வராம இருந்திருந்தேன்னா நா கூட வந்திருக்க மாட்டே ஆனா அவ்ங்களுக்கு கொஞ்சோ சிரமோ பாத் துருக்க மாட்டாங்க என்ன ஒரு பிரச்சனங்காட்டு டாக்டர்ஸ் கண்டுபுடிக்கிறதே கிராமப்புறத்தில இந்த வசதி வாய்ப் புல்ல அந்த இது மருத்துவ வசதி வாய்ப்புகல்லா ரொம்பவே கம்மியா இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஒரு டென் டேஸ் கழிச்சிதா நாங்க கண்டுபிடிச்சிருகோ இது எனக்கு ரொம்பவு ஆச்சரியமா இருக்கு எந்த டாக்டரு பக்கத்துல இருக்க டாக்டர் கண்டுபுடிக்க முடியல அதுக்கான மருத்துவ வசதி கெடைக்கல இங்க
ம் செரிங்க மேடம் நேரம் ஆயிடுச்சு நம்ப கட் பண்ணிடலா இன்னொரு கால்ல மீட் பண்ணலா ஓகே மேடம் நன்றிங்க